ஆ ஆ பஸ்ட் ஆமா பஸ்டு கேம்மு எப்பிடி நடுக்கநுங்கரனா இப்ப நம்ம அதாவது ஃபுட்பால் நிங்க சொல்ரிங்க இல்ல ரெண்டு பேர் வந்து சென்டர்ல நின்றுபாங்க அப்போனோட் டீமு எப்படி கேப் தந்தொருப்பாங்க இல்லனா வந்து இன்னோரு செகண்ட் செகண்ட் பொஷன்ல இருக்கவங்கா இருப்பாங்க அவங்க வா பே வச்சுட்டு ரெண்டு பேருமே கரெக்டா வச்சுப்பாங்க பால்கிட்டேயே பேச்ச அது யார் வந்து டக்குன அத கட்டுனு வாங்க கட்டு இல்லெனா பால வந்து அறுக்குற சேப் ஆக்க்ஷுல்லா அறுக்குற மாரி வந்து அத இது பண்ணி எடுக்கணு கட் ஷாட்டு ஓக்கே வா அத எடுத்து திருப்பியு நம்மளுக்கு வந்து பின்னாடி அமைச்சுருவாங்க எப்பியு வந்து சொல்லுவாங்கல்ல இப்போ கீழ் மேல சென்டர்ல இருந்து கீழே வந்து திருப்பியு மேலைக்கு போவு அடுத்த வொரு எஐட்டி டிகிரிஸ் க அந்த மட்ட தா டெரெக்டா மேல ருந்தே கட் பண்ணமோ மேல போ மாட்டாங்க அதுல இன்னொரு இன்னொரு ஆப் இன்னொன்னு வந்து கேப்பிங் சொல்லுவாங்க பால் மூவ் பண்ணி இருக்கும்பதே டேப் பண்ணிட்டே இருக்கணு இப்ப எப்படி பேஸ்கெட் பாலு கபடில்லலா வந்து அ க கபடி கபடினு சொல்லுனு பேஸ்கெட் பால் வந்து டேப் பண்ணிட்டே இருக்கு கையில ஆ அதே மாரி இதுலயுமே வந்து பால் வந்து நம்ம வந்து மேல் அந்த பக்கோ இந்த பக்கோ உருட்டிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பக்கோ வந்து எப்ப இல்ல ரைட்ல கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு திருப்பி அத இ கேட்ச பண்ணி திருப்பி லெஃப்ட் பண்ணனும் அந்த மாதிரி மூவ் ரொம்ப ரிஸ்க் இருக்கும் ஸ்டாரிங்ல நீ இப்ப தான் கத்துக்கண தெரியல எனக்கு அது ஒரு கிட்டதல்ல மூ மூணு மாசம் ஆமா அதுக்காகவே அத ஒரு கப் மாரி இருக்கும் கப் மாரி அந்த பாக்டிஸ் வ மூவ் பண்ணிப்ப நம்ம கொக்கோக்கெல்லாம் வச்சு ஒண்ணு ஒண்ணு ஒரு கல்லுல இந்தந்த பக்கம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சுத்துவாங்கல்ல
ஆமா ஆமா
ஆஹ் அதே மாரியே வந்து ப்ராக்டீஸ் நடக்கு அதுல ஏகப்பட்டது நடக்கு
எங்களுக்கு வந்து ப்ராக்டிசே தா இதுல நா மோஸ்ட்லி வந்து சேர்ந்ததே பீரியட்ஸ வந்து நம்மளுக்கு ஓடி கொடுத்துருவாங்க அது பத்தாதுன்னு வந்து எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேரலா அப்டின்னு இப்ப தா சேந்தே சேர்ந்ததுக்கு வந்து நல்லா நல்லாவே ட்ரெயின் பண்ணாங்க நல்லா ட்ரெயின் பண்ணாங்க நாங்களு நல்ல கத்துக்கணு என்னோட சேர்ந்து வந்து நா மட்டுந்தா வந்து சின்ன பைய என்ன ஏ எடுத்தாங்கனா ஹைட் இருக்கிறதுனால அ எடுத்தாங்க
ஆமா எல்லா கேம் கி மோஸ்ட்லி பேஸ்கெட்பாலுக்கு சரியு அப்புறமா அந்த பேஸ்கெட்பால் மட்டுந்தா ஐட்டு தேவ ஏன்னா அது மட்டுந்தா நெட்டுக்கு இது தேவ
அது அதுதா ஒரு ஃபைவ் எயிட் அந்த மாரி இருப்போ அப்போ ஃபைவ் எயிட்டு ஃபைவ் செவன் அந்த மாரி இருப்பே அதனால எடுத்தாங்க அப்புறமா வந்து எல்லாருமே என்னோட பெரிய பசங்க தா விடுவாங்களா பெரிய பசங்க தா நல்லா ஆட சொல்லி கொடுத்தாங்க எப்பிடி எப்டி டேக்கல் பண்ணி போனு வேற யார்னா ஒருத்தன் டிஃபெண்ட் பண்ணி வாரானான் உன்ன பால் புடுங்குனா ட்ரை பண்ணுவோ அவங்கிட்டந்து எப்டி தப்பிக்கனு அப்டின் சொல்ட்டு அப்டி டிஃபன் பண்ட்டு பால் எப்டி பாஸ் பண்ணு எல்லா சொல்லிக் குட்த்தாங்க ஏ அப்புறமா வந்து ஒரு பேச்சு மேட்ச் வந்து என்னனா எங்க பக்கத்து ஸ்கூல் தா மேட்ச்சு பக்கத்து கூல் போனப்போ வந்து அது வந்து நாங்க அண்டர் அண்டர் நயன்டின் நாங்க அப்போ அண்டர் நயன்டின் மேட்ச்ல நா ஒருத்த தா வந்து எனக்கு இனாமா வந்து இப்போ எவ்ளோ இருக்குனா ஃபோட்டீன் ஃபிப்டீன் தா இருக்கு வயசு ஃபோட்டீன் இருக்கு அவுங்க எல்லாருமே எய்ட்டீனு செவன்டினு அந்த மாரி அண்டர் நைன்டீன் மேச்சில அ இங்க பாத்தா வந்து நா தா ஃபோட்டீ நெனச்சா எனக்கு எதிரா இருக்குறவங்க வந்து எ ஏஜ் பசங்க தா அங்க இருக்கற்துல ஹையஸ்ட்டு மிச்ச எல்லாருமே சின்ன பசங்க
ஹக்ககலா
ஆ இப்போ நா சொன்னேல இவ்லோ லெவல்த்து டுவெல்து இருப்பாங்க ஸ்டார் ஆட்டகன் அவுங்க அவுங்க வந்து ஓரளவு நல்லா ஆடுவாங்கன்ட்டு நான் என் ஏஜ்ல இருக்கிற ஒரு மூணு பேர் தா வந்து அவுங்க எ ஏஜ்ல இருக்காங்க அவுங்க மட்டுதா பெரிய பசங்க எல்லாருந்தா அவுங்க கீழ தா இருக்காங்க எல்லா சின்ன பசங்கதா ப்ச நாங்க நெனைச்சோ செரி சின்ன பசங் இப்பதானே ஜெயச்சாலாம் அசால்டா அப்படின்னு நினைச்சுதான் உள்ள இறங்கணும் உள்ள இறங்கனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சின்ன பசங்க அப்படி ஆடாறாங்க எகிரி எகிரி ஆடாறாங்கன்னு அதுல வந்து அவங்க வந்து உடம்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கும் நான் சொன்னே ஒரு
மோஸ்ட்லி அதான் மோஸ்ட்லி வந்து பேஸ் கெட்டு பாலுக்கு வந்து அயிட்டர்காலங்க ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க அதுக்கு நிற்தி டீம் ஃபுல்லாவே அயிட்டா இருக் குவைக்க மாட்டாங்க மினிமம் டூபிளேயர்ஸ் வச்சு இருப்பாங்க
இந்த டேக்கல்லாம் பண்ணும் போது எனக்கே ஆச்சரியமா ஆயிச்சு நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம கால் நடுவுலயே பால்வுட்டு எடுக்கிறான் அந்த சைடு அவன் ஓ என்னடா இது அப்படின்ற மாரி நம்மளுக் வந்து அப்போ அவ்ளோ ப்ரொபஷனலா தெரியாது எதோ நம்மளுக்கு வந்து ஆளுங்க கம்மியா இருக்கிறதுனால நம்மல எடுத்தாங்க அதுவும் ஒரு இப்போ மேட்ச் இருக்குன்னா ஒரு மந்த் முன்னாடி தான் ரொம்ப நாள் கூட ட்ரெனிங் குடுக்கல அந்த மேரி நம்மளுக்கு தெரியல அவங்க ப்ரெவஷனலா விளையாடுறங்க சின்ன பசங்க எல்லாருமே விளயாடி நாங்க வந்து ஒன்னுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து தோத்துடோம் தோத்ததுக்கு அப்பறம் வந்து எங்க பி டி சார் ரொம் போ கத்த ஆரம்பிச்டாரு சின்ன பசங்கிட்ட போய் தோத்திட்டீங்கேளடா அப்டின்னு சொல்லிட்டு அப்புறமா வ ந்து நெஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்டு வந்து வேற வேற ஸ்கூலோட வந்தது வேற ஸ்கூலோட போய் போயிருந்தப்போ வந்து நல்லா ஞாபக வச்சக்கணும் இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணும் இல்லான வேலைக்கு ஆவாது போன மேட்ச் வந்து உ போன ஸ்கூல்ல அசிங்கமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க எல்லாருமே நல்லா அந்த நா சொன்னல எங்க ஸ்டார் ஆட்டகன்ஸ்லா எல்லாம் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி போனோம் அவன் வந்து எங்க ஏஜ் தான் நாங்க எங்க ஏஜ் என் ஏஜு அப்புறமா அவங்களும் கொஞ்சம் பெரியவங்க தான் எங்கள மாரி தான் ஆடுனாங்க ஈக்குவலா
இது இந்த இந்த கேம்ஸ்லாம் வந்து மலையில வெயின்ல விளையாடுவாங்க மலையில்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த கேம்ஸ்தாம் ஃபுட்பாலு ஹாக்கி இதெல்லாம் வந்து மழலை விளையாடறப்போ வந்து ரொம்ப
இன்னும் நல்லா இருக்கும் சொல்லபோன
அமா பட் இன்டோர் கேம்ஸ் வந்து அந்த த ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா நீங்க வந்து அது இதுல பேக்கல இருவது ரூபா பில்ல அ சோ அதனால
அதுதான் அப்புறம் என்ன ஆச்சு நாங்க ஆடி ஆடி வந்து ஜீரோ அவங்க ஜீரோ டூல ஜெயிட்டோம் ஃபுல் இதுல ஜெயிட்டோம் நாங்க கான்ட்பியூட் பண்ணி அத அவங்கள நல்லா டாமினேட் பண்ணி ஜெயிச்சது அப்புறோ செரி இப்ப திருப்பி வந்து அந்த சின்ன பசங்க கூடையேப் போலாம் அப்படின்னு சொல்ட்டு அவங்களோட நமக்கு ஒரு கம்பேக் கொடுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் திருப்பி வந்து என்ன ஆயிச்சு இந்த சின்ன பசங்க வந்து ரொம்ப ப்ரொபஷனல்லா ஆடுறங்க அவங்க யாருன்ன வந்து அவங்க பி டி சார் வந்து ப்ரொபஷ
சின்ன கேம் ஆதான் சில்ல கேம்ஸ்ல வந்து பிளேயர்ஸ் வந்து கரெக்டா அ இந்த இதுல கோஆர்டினேட் பண்ணிய விளையாட மாட்டாங்க என்னா கனவன் விளாடவாங்க ஒவுன் பொசிஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க ஓ நானாச்சி வந்து என் டீமுக்கு நான் வந்து ரெண்டு பேருக்கு நான் மட்டு தான் ஓடுவன் மத்த எல்லா எல்லாம் அவங்க அவங்க பொசிஷன்ல இருப்பாங்க சில கேம் வந்து எல்லாருமே வந்து து அவங்க அடி இதது இருக்காது ஆஹ கோஆர்டினேட்யே பண்ண மாட்டாங்க கரெக்டா அவ அந்த பக்ககோ இவ இந்த பக்ககோ ஒன்ஸ் ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க ஆனா அதுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது டேட்டிக்ஸ்தான் எப்படியே அவங்க கன்ஃயூஸ் பண்றதுக்கு சில பேர் விருப்ப படுவாங்க சில பேர்க ஆ இது டேட்டிக் ஆமா பட் ஆனா சில பேர் மோசமா சில பேர் மோசமவாலா விளையாடுவாங்க கேம் இது தெரியாமலே இருந்திருக்கலா
ம் நாங்க ஓரளவு டீசன்ட் ஆனா சின்ன பசங்க ரொம்ப ப்ரொபஷன்லா ஆடுனாங்க ச்சு அதாது பின்ன என்னன்ன ரீசன் பாத்தா அந்த பி டி சார் அவங்க ஸ்கூல இருக்க பி டி சார் வந்து பேஸ்கெட்பால் கோ அபிஷியலா பேஸ்கெட்பால் கோச்சா அப்புறமா தான் பி டி சார் வேலையே செஞ்சாரா அவர் அத நல்லா சொல்லிக் கொடுத்தரு அவங்களுக்கு அப்புறம் பாத்த தான் தெரியுது அதனால தான் செரி ஓகே ப்ரொபஷன் நல்லா ஆடுறவங்க கூட கூட ச்சு நம்ம ஓரளவு டஃப் கொடுத்து எப்படி போயிச்சுன்னா கடைசியா வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னும் போது நாங்க வந்துட்டு ஒன்னுக்கு ஒன்னு தான் போயிடுச்சு யாரு கோல் அடிச்சாலும் வின்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸா போயிடுச்சு செரி ஜெயிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லார மைண்ட் செட்டும் சரி இந்த தையாவது ஜெயிச்சிடலா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு மைண்ட் செட்ல இறங்கணோம் பட் வந்து என்ன பண்றது அவங்க ஜெயிச்சிட்டாங்க லாஸ்டா வந்து அந்த கோல்லு அஅ ச்சு நாங்க போட்டுட்டோம் ஃபஸ்ட் எங்க அதா எங்களோட இது அவுரு போட்டாரு இது அது லைட்டா மிஸ் ஆயிச்சு பட் தான் நாங்க தான் வின்னாயிட்டு இருப்கோம் மிஸ்ஸாயி பால் கீழ வந்தவுடனே டக்குன்ன அவங்க எடுத்துட்டு டக்கிள் பண்ணி ஜீ ரெண்டு டேப் பண்ணி
ஃபுட்பால் அதான் நீங்க சொல்றது ஃபுட்பாலா வாலி பேஸ்கெட் பால்க்கா நீங்க என்ன கேம் சொல்றீங்க பட் ஆனா ஸ்கோர் எல்லா பேஸ்கட் பால்ல எப்பவுமே வந்து தேர்டி தேர்ட்டி ஃபோர் அத மாரி அந்த மாரி வராதா உங்களுக்கு எப்டி
புரியல ஆமா அது போனும்ல்ல மோஸ்ட்லி நாங்க டி ஃபன்ட் பண்றோ போய் தடுத்துருவோ அ எங்களுக்கு கம்மி தா ஆஹ் அதா எல்லா ஸ்கூல் பசங்கன்றதுனால பெருசா யாரும் போட மாட்டாங்க அந்த மேரி அதுகப் அப்ற வந்து ஃபுட்பாலு விளையாடிரு ஆ ப்ரோ ஃபுட்பால் வந்து து இந்த ஸ்கூல்ல அதே மாரி வா
ஏ நாங்க ப்ராக்டிஸ் மேச்லல்லா ஏக ப்பட்ட பேர்கிட்ட ஓ தோத்துருக்க ப்ரோ அதும் யாருகிட்ட மோஸ்ட்லினா இந்த நாங்க இருக்க ஏரியாள ஒரு க பெரிய சி பி எஸ் சி காலேஜ் ஸ்கூல் இருக்கு ட்டுவல்த்து பசங்க அவங்க வந்து அவங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்னா இன்டர்நேஷனல் பிளேயரா இல்ல அவங்க வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டலந்து விளையாடறாங்களா
ஆமா
சோ அவங்ளுக்கு கிட்ட நாங்க தோத்தோம் அவங்கிட்ட தோத்தோம்னா எங்ளுக்கு கோல்ஸ் வந்து ரொம்ப கம்மி நாங்க வந்து ஒரு கோல் தா அடி ச்ருந்தோ அவங்க நாலு கோலு அடிச் ச்சாங்க
உம் உம் உம் ஃபுட்பால் ஆஹ் ஓ ஹாக்கி ஹாக்கி ஆஹ்
க்கி எங்க கேப்டனா நீ கி அவரு இருந்தாருனு நினைக்கிற ஃபர்ஸ்டு ஆஃப் மட்டு அது செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு அவருக்கு வந்து பிராக்டி இது இருந்ச்சு லேபு ஆ போயிட்டாரு அப்பிய இருந்தும் நா மத்த மத்தவங்க இருந்துமே வந்து அவ்ளோ தோத்தன்னு வச்சுக்கோங்க
ஹம் ஓகே ஓகே ப்ரேக் டீஸ் ஆச்சே எதுனா நம்ம ட்ரை பண்ணல்ல அதுவே பெரிய விஷ்யம்
ப்ராப்ளம் இல்ல நம்புளுக்கு ஒன்னும் அந்தளவு தெரியாது நா வந்து காலேஜு ஃபர்ஸ்ட் இயர் போய் தா கத்துக்கிட்ட அவங்களா சிக்ஸ்த் ஸ்டேண்டடாலருந்தே விளையாட்றாங்க அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா கேம் வந்து கிட்டதட்ட நைன்டி அ நைன்டி போச்சு ஃபுல்லாலா உடனே முடிக்கல சிக்ஸ்டி சில பேச்சலாம் நாங்க அப்புட நாங்க தோக்க போறோம் தோக்குறப்பல்லா ஆஹ் அரௌண்டு சிக்ஸ்டி சிக்ஸ்டிஃபைவ் அந்த இதுல முடிஞ்சுரு ஏனா நம்ளுக்கு அதுக்குதா நம்ம குடுத்துட்டுவாங்க இல்ல நம அவங்க புடிச்சு மேட்ச் முடிச்சுருவோ
ஹ்ம்
மிச்ச டையத்த ஃபுல்லாமே ரன்னிங்ல மட்டுதா இருக்கு ஸ்கோரே இருக்காது எப்பயுமே நைன்டின் மினிட்ஸ் போங்க எந்த கேம் இருந்தாலு என்ன ஆகுனா சில டையத்ல சிக்ஸிடிஃபைவ் மினிட்ஸ் அப்றமா வந்து ஃபுல்லா டயடாயிடுவாங்க ஓட்றது கம்மியாயிடு ஃபுல்லா வெறு அங்க வந்து மூமெண்ட்ல இருக்கு பால் மூமெண்ட்லேதா இருக்கு ஆனஸ்ட் கோல் போடவே மாட்டாங்க நைன்ட்டி மினிட்ஸ் வரைக்கு நம்ளுக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறப்பல இந்த இந்தது எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் குடுப்பாங்கல்ல அதலா தரமாட்டாங்க அங்க படிக்க அ அவுங்க வந்து இந்த சும்மா காலேஜ் காலேஜ் இல்லாதப்பதா அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் வந்து குடுக்க மாட்டாங்க சில மேட்ச் சில மேட்ச் சில ஃபுட்பாலுக் குடுப்பாங்க அதுக்கு வந்து ரா ரெகுலரா அது இருந்தாதா கரெக்ட்டா இருக்கு ஃபுட்பால்க்கு வந்து எப்பவுமே ஓவர் டைம் ஆப்சன் இருக்கு மத்த கேம்க்கு எல்லாமே ஓவர் டைம் இருக்காதுல்ல பேஸ்கேட் பால்க்கு ஓவர் டைம் இருக்கா என்ன இல்ல
இல்ல இல்ல இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது அது கேம் பத்தி அதா அவ்ளோ பெருசா தெரியாது செரி டைம் முடிஞ்சி ருச்சு நெனைக்குற நா பண்ட்டுமா நீங்க பண்றிங்களா ஆ